உம் சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நானும் நல்லா இருக்கே தோழி உங்க வீட்ல எல்லாரும் சௌக்கியமா
எல்லாரும் நலம் தோழி உங்க வீட்ல எல்லாம் நலமா
உம் உம் எங்க வீட்ல வந்து எ பெரிய பையனுக்கு கொஞ்சோ ஜுரோ தோழி
அப்டியா டாக்டர் கிட்ட கூப்டுட்டு போனீங்களா தோழி
இல்ல தோழி திடீர்னு நேத்து ராத்திரிதா தோழி வந்துச்சு அதனால நா எனக்கு வந்து கவர்மெண்ட்ல முதல கூப்ட்டு போன இது டேப்லெட் இருந்தது அது பாதி போட்டு விட்ருக்கே தோழி அவே சாப்டவே மாட்றான் ஒரு தடவ சாப்ட்டு இன்னைக்கு ஈவ்னிங் வரைக்கும் பாக்கலாம் இல்லன்னா டாக்டர் கிட்ட கூப்ட்டு தா தோழி போயிட்டு வரணும்
ஆமா இப்போ நம்ம மருத்துவர் கிட்ட காமிக்கும் போது அவருக்கு தெரியும் என்னால இப்ப ஜுரோம் வந்திருக்கு கொழந்தைக்கு அப்டின்ட்டு அவர ஏத்துர மாதிரி அவரு ஒரு ஊசி போடனுமா மருந்து கொடுக்கணுமா
ஆமா இப்ப இருக்குற வெப்பத்துக்கு அது வந்து ஜொரோ வந்து வந்து வந்து போறது நார்மல் தோழி நம்மளுக்கு கொஞ்சோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல உங்களுக்கு நேத்து வந்து கொஞ்சோ உங்ளுக்கு சா கொஞ்சோ கிளைமேட் றதுல
ஆமா தோழி
இல்லன்னா விட்டு போயிடலான்னு சொல்லி நினைச்சிருக்கே தோழி ம்
ஆமா தோழி ஏனா இப்போ கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்போ பசங்களுக்கு செரிங்க தோழி இப்பல்லா பசங்க இப்பதா ஸ்கூலு ஓபன் ஆயிருக்கு இது இவ்வளவு நாள் பசங்க பள்ளிக்கூடம் போவே இல்ல இப்பதான போகுறாங்க இல்லையா இப்போ இவ்ளவு நாள் அவங்க நல்லா தூங்கி எந்திரி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்க திடீர்னு இப்போ டெய்லி இப்ப காலையில எந்துக்கணு ஸ்கூலுக்கு போய்ட்டு வரணு மறுபடியு அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சோ இப்போ பழசலா இருக்கு இப்ப வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம எடுத்த உடனே இப்ப மறுபடியு இந்த டியூட்டி ஸ்டார்ட் பண்றோ காலைல எழுந்துக்கிறோ ஸ்கூல்ல போய் படிக்கிறா இப்ப மறுபடியு வீட்டுக்கு வர சோ அந்த அலசல் ஆகுது இல்லையா அந்த அதனாலேயே கூட ஜுரோ வரலா தோழி அவனுக்கு அது கொஞ்சே நாள் செட்டு ஆகுற வரைக் க்கு அது அப்டியே இருக்கு தோழி அது ஒன்னு இல்ல பிரச்சன
ஆமா நீங்களு கரெக்ட் தானே தோழி சொன்னீங்க அது இருக்குற சான்சஸ் இருக்கு ஏன்னா இவ்ள நாள் அவங்க ரொம்பவே ஃப்ரீயா இருந்தாங்க இந்த டி டி வி இல்லாம விளையாடிட்டே இருந்தாங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு வீட்டுல இருந்து ஸ்கூல்ல போய் செட்டில் ஆகு செட்டில் ஆகணும்னா அந்த இடத்துல இருக்கிற காத்து உங்களுக்கு இருக்குற அ வெப்பத்துக்கு உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் அதிகமா ஆகு ஒரே இடத்துல உக்காந்துட்டு ஒரே சுவாசிச்சு இருந்தனால உங்களுக்கு கொஞ்ச டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் ஹை ஆகு அந்த மாதிரிலா அதிகமா சான்சஸ் இருக்கு தோழி
ஆமா தோழி ஏனா இப்ப நிறய பேரு நா பாக்குறே பசங்களுக்கு ஜொரோ வருது சொல்றாங்க ஏனா இவ்ளோ நாளு பள்ளிக்கூடோ விடுமுறை இருந்துச்சு டாங்க பள்ளிக்கூடோமெல்லா மூடி இருந்துச்சு இல்லையா இவ்ளோ நாளு அதுல அதோட கா று அதெல்லா மாறிருச்சு இப்போ அது எடுத்தே ஆகனுமா அவங்க என்னதா நம்ம சுத்தம் பண்ணியிருந்தாலோ அது ரொம்ப நாள் மூடியிருந்ததுனால இப்ப தொறந்து மறுபடியு போறனால அந்த காற்று அந்த சுத்தி இருக்குற காற்று பசங்க ஒருத்தங்களுக்கு ஒ த்தவங்க சுவாசிக்கிறது அதெல்லா என்னமா ஆகு இப்ப ஒரு பையனுக்கு இருந்துச்சுன்னா கூட இன்னொரு பையனுக்கு அ சீக்கிரமாவே அது குதிச்சு வந்துரு இப்ப அவனுக்கு ஜொரோ இருக்குன்னா இவனுக்கு வந்துடு இல்ல இவனுக்கு இரும்பல் இருந்துச்சுன்னா அவனுக்கு போகு ஏனா ஒரே இடத்துல பசங்க இருக்குறாங்க இல்லயா அதுனாலயே அது என்ன ஆகுனா ஒருத்தங்களுக்கு சுவாசிக்குற காத் தே இன்னொருத்தங்களு சுவாசிக்கிறாங்க இப்ப ஒரே எடத்துல இருக்குறதுனால அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வருது தோழி ஜொர வர இது இப்ப அந்த மாரியெல்லா வருது
கரெக்டு தா தோழி இந்த சின்ன பசங்களுக்குலா எப்டினா அவ்ங்களுக்கு சின்ன ஒரு இப்ப என்ன சொல்றது அடுத்தவ்ங்களுக்கு ஜொர இருந்தாக் கூட ஆ இவ்ங்களுக்கு வந்துரு அது அது இப்போ வந்து க்ளோஸ் அது இப்ப ரொம்ப மூடியே இருக்குற எடத்துல போனீங்கனா அதுங்க வந்து ஒ ஆல்ரெடி டூசித் அதெல்லா இருந்துருக்கு ஒங்களுக்கு அது அது அதிகமாக எஃபெக்ட் ஆகு சின்ன பசங்க எப்டினா சில பேர் வந்து நல்லா என்ன சொல்றது அ உங்களுக்கு சத்து அதிகமா இருக்கு ஒங்களுக் க்கு நோய் எதிர்ப்பு சத்து அதிகமா இருக் க்கு சில பசங்களுக்கு அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு சின்ன சின்னதா வு கொஞ்ச இதா இருந்தாலு அவ்ங்களுக்கு வந்து ம் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆயிடு அந்த மாதிரி தா நெனைக்கிறே தோழி இது அவ கொஞ்சோ என்ன அவ்ங்களுக்கு என்ன சொல்றது ஐய நோய் எருப்பு சத்தி அவனுக்கு எதோ கம்மியா இருக்குன் நெனைக்கிறே அதனாலதா இது சீக்கிரமா அவ்ங்களுக்கு பரவுது
ஆமா அது அவ எப்போமே அது கொஞ்ச நாள் இப்போ ஒரு இன்னைக்கு வந்துச்சா இப்ப நாளைக்கே இது செரியாயிரு இது ஒன்னு பிரச்சன இல்ல தோழி அப்போ கூட உங்களுக்கு அது செரி ரியாகலனா நீங்க ஒடனே மருத்துவர்க் கிட்ட கூட்டிட்டு போங்க தோழி
ம் கரெக்ட்டுதா தோழி
ம்
கரெக்ட்டு தா தோழி எ பொண்ணுக்கு அப்டிதா தோழி ஆ அவ்ங்க வந்து இப்போ இந்த ஹாலிடேஸ்ல வந்து நெறைய தண்ணிலலா போய் விளாடுனா கண்டினியூவா ஒரு நாள் வந்துச்சு ஜொர நா வந்து அவ்ங்களுக்கு பேராசிட்டமல் வந்து ஊட்டி விட்டே ஊத்தி விட் ஒரு ரெண்டு தடவ அவ்ங்க குடிச்சாங்க ஒரு காலைல ஒரு ஈவினிங் அப்டி குடிச்சாங்க அதுக்கப்பறமா ஜெர்மன் ஜொர வந்து நார்மல் ஆயிட்ச்சு இது டெம்பரேச்சர் என்ன சொல்றது வெப்போ இந்த திடீர்னு மழை அன்னால வது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுறனால தண் கொஞ்ச அங்க நம்மளுக்கு சேஞ்ச் சேஞ்ச் ஆகி வரு அதுனால அவ்ங்களுக்கு சீக் க்கிரமா எஃபெக்ட் ஆகுது அது நம்ம வந்து சும்மா சும்மா டாக்டர்க் கிட்ட போனா அவ்ங்களுக்கு அ டாக்டர்க் கிட்ட போனா தா நம்பளுக்கு கரெக்ட் ஆகுன் சொ சொல்லி அவ்ங்க பசங்களு நம்ம என்ன சொல்றது அவ்ங்களு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க நம்ம கிட்ட என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல் போனா தா நம்ம ஒடம்பு செரியாகுன் சொல்லி அவ்ங்களு அதே நெனைப்புல இருப்பாங்க நம்ம பாசிட்டிவா து யோசிச்சாதா நம்மளுக்கு வந்து ஜொரமே போகு நம்ம வந்து டாக்டர்ட்ட போனா தா கரெக்ட் ஆகுன் சொல்லி நம்ம நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா அது வந்து நம்மளுக்கு சீக்கிரமா இதா ஆகாது ஜொர கம்மியாகாது
ஆமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணனுனா வீட்ல இருக்கிற இது வெச்சு நம்ம என் என்னென்ன பண்ணலா பாப்பாக்கு எந்த மாரி ஆமா எந்த மாரியெல்லா நம்ம வீட்லயே இருந்து நம்ம வர்றந்து அவ்ங்களுக்கு வாங்கி வெச் சுக்கிற மருந்து இருக்கட்டு இல்ல இந்த ஒத்தடம் குடுக்கிறது இருக்கட்டு இதுலா இப்ப தண்ணில என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு டவல நல்லா நொப்பி என்ன பண்ணுவாங்க புழிஞ்சி தலைல வெச்சு உடுவாங்க இந்த மாரி எல்லா ஒரு நம்ம ஃபஸ்ட்டீடு ஃபஸ்ட்டு முதலீடு முதல்லியே பண்ணும் போது அதுல எல்லா கம்மி ஆகலனா மட்டு தா நம்ம போணு ஏனா இப்ப நீங்க சொல்றது ரொம்ப சரியாக சொல்றீங்க அ நம்மளோட இது இதுதா நம்ம யோசிக்கிற இதுதா நம்மளுக்கு ஒடம்புக்கு ஆகு இப்போ நம்ம ஒரு நல்லதாவே யோசிச்சோனா எல்லாமே நல்லதாவே ஆகு கரெக்டா சொல்லீங்க தோழி நீங்க இது சொல்ல ஒரு
தோழி நா எப்போ யோசி நா எப்போ அந்த மாரிதா தோழி யோசிப்பே நம்ம வந்து இது ந சரி ஆகிடுன் சொல்லி நம்ம நம்பணு தோழி அப்போதா வந்து நம்ம பாடிக்கு வந்து சிக்னல் போகு இ இது வந்து கரெக்டா ஆகிடு தோழி நம்ம வந்து நெகட்டிவாவே யோஸ்ச்சிட்ருந்தா நம்ம மைண்ட் வந்து எது ஏத்துக்காது நம்மளுக்கு கம்மிய ஆனா கூட நம்ம உடம்பு சோர்வு வந்து நம்ம இருக்கிற எனக்கு ஜொரந்தா இருக்குது சொல்லி நம்ம நம்ம வெக்கு நம்ம நம்ம என்ன சொல்றது நம்ம மூளைய நம்மதா தோழி இது பண்ணணு
ஆமா நம்ம மூளைய நம்ப வெச்சாதா அது என்னா பண்ணு நம்மளோட ஒம்புக்கு சொல்லு நமக்கு ஒன்னு இல்ல அப்டின் ட்டு நம்ம மூலையிலே நம்ம என்ன இல்லல்ல நமக்கு ஜொரோ இருக்கு அந்த மாரியே நம்ம மூலைய்லே நம்ம ஃபிக்ஸ்ஸாக்கிட்டோ அப்டின்னா அந்த ஒ என்னாகு நம்ம ஒடம்பு கொஞ்ச கூட இப்ப வேல செய்யாது அப்டியே ரொம்ப சோர்வா இருக்கு அப்றோ ஒடம்பு எல்லா ரொம்ப வலிக்கிற மாத்ரி இருக்கு இப்போ பெரியவங்க நம்மளுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சோ இப்போ சளி காய்ச்சல் இருமல் வரும்போது நம்மளுக்கே என்னமோ யாரோ நல்லா போட்டு அடி ச்சு போட்ட மாதிரி இருக்கு என்னதா இருந்தாலு அது சின்ன கொழந்த அது அவள இதனால எவ்ளோ தாங்க முடியு சொல்லுங்க தோழி நீங்களே
ஆமா தோழி கரெட்டாதா சொன்னீங்க நம்ம பெரியவங்களாலே ஒரு ஜொரோ வந்தா தாங்கிக்க முடியல இந்தசிச சின்ன பசங்க வந்து இன்னு என்ன சொல்லி ரொம்ப வீக் ஆயிடுவாங்க அவுங்க நம்ம என்ன சொல்றது நம்மதா அவுங்கல வந்து இது பண்ணணு ஒண்ணு இல்லப்பா இது சரியாய்டு சொல்லி நம்மதா அவுங்கள நம்ப வெக்கணு அவுங்க வந்து அவுங்கள இந்த பிரய்ன்க்கு இல்ல இது ஒன்னு இல்ல இவ்ளோ பெரிய ஜொரோங் கெடையாதுன் சொல்லி அவுங்க அவுங்களோட பிரெயின்கு சிக்னல் குடுத்ததா அவ அவுங்க மூலயே வேல செய்யு அப்பதா இல்ல எனக்கு ஒன்னு இல்லன் சொல்லி அவனு ஏந்து விளாடுவா அவுங்க ஒடம்புல இருக்கிற சூடு எல்லாமே கம்மிய ஆகு நம்ம வெளில போயி் நல்லா என்ன சொல் நல்ல காற்ற சுவாசிச்சோ அதுக்கப்பறமா தா அவுங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு ஒன்னு இல்ல எனக் கு சொல்லி அவுங்க ஒரு நம்பிக்கை அவுங்களுக்கு வந்துச்சுனாலே ஜொரோ போயிடுந் தோழி அது
ஆமா கரெட் அ சொல்லுங்கத்தோழி ஏனா இப்ப எ கொழந்த ம் சொல்லுங்க தோழி
சில நேரத்துல நம்ம என்ன பண்ணணுனா அ ன் அ ஜொரோ வந்து இந்த ஒடம்பு கொதிக்குன்னா அப்டியே இன்ஸ்டன்டா என்ன சொல்றது மொதல் வேலயா நம்ம அந்த ரெஸ் என்ன சொல்ல சிரப்பு இந்த டேப்லெட்டோ எதோ போட்றோனா அது வந்து நம்ம மொதனடியே போடக் கூடாது அவுங்க ஒடம்பு சூடு இருக்குல்ல அது சில நேரத்துல வெளில வரு உங்களுக்கு அதிகமா விளையாடுறது காரணத்தினால அதிகமா வெயில போயிரு பொய்ட்டு வர காரணத்துல உங்களுக்கு உடம்பு வெப்போ வந்து வெளில வரு அது வந்து கொஞ்சோ வெளில வர விடணு நம்ம அது வர முன்னாடியே நம்ம வந்து உள்ளயே அவுங்கள வெச்சு இது பண்ணிட்டா அது உள்ள இருந்தே இருந்து இருந்து அது நம்மளுக்கு சின்னதா வந்து பெரிய ஜொரமா ரொம்ப எனா சீரியஸான இத ஆய்டு நம்ம வந்து சி சில நேரத்துல ஜொரோ வருதுன்னா கொஞ்சோ கேப் விடணு நம்ப ஒடம்பு சூடு எதுக்கு எப்டி க நேச்சுரலாவே நம்ம கம்மி பண்ணி முடியுன் சொல்லி நம்ம பாத்து முதல்ல பாப்பா ஒடம்பெலா கொதிச்சுன்னா நம்ம என்ன பண்ணு மொதல ஒரு டவல் நல்லா தண்ணில நெனச்சு எட ஒடம்பு சூட கம்மி பண்ணு ஒடம்பெல்லா நல்லா ஈர டவல்ல தொடச்சு அதுக்கப்புறோ ஒரு நார்மல் தவல்ல தோ இது பண்ணணு நல்லா தொடச்சி ஆ இது பண்ணிட்டோ எனா அவுங்க அந்த மாதிரி ரெண்டு மூண் தடவ நம்ம பண்ணிட்டே வர்ணு நல்லா ஒடம்பு கொதிச்சிட்டே இருந்துச்சுன்னா மொதல் வேலயா நம்ம டாப்லெட் எடுத்து போட்றது வந்து தப்புதா தோழி சில நேரத்துல அது கண்டினியூவா ஜொரோ இருந்தா நம்ம போட்லா அப்ப திடிர்னு வருதுன்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம இந்த மா ரி ஒரு இதா ஃபஸ்ட் எட் தா மொதல்ல பண்ணணு தோழி
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி எனா நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கொஞ்சோ பெரிய கொழந்த இருக்கு உங்களுக்கு அனுபவம் அதிகமாவே இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இப்பதா ரெண்ற வய்சு கொழந்த ஆ அதுக்காக எனக்கு கொஞ்சோ அனுபவம் கம்மி உங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கு வேற என்னமாரி எல்லா பண்ணா கொழந்தைங்களுக்கு நல்லாருக்கு தோழி இப்போ உங்களுக்கு இரும்பலு அந்த மாரி வந்து சுனா அதெல்லா எப்டி கொறைக்கிறது
இருமல்லா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணனுனா மொதல்ல அ கொஞ்சோ நம்ம வீட்ல வந்து அவுங்களுக்கு கண்டினியூஸா கொஞ்சோ சுடு தண்ணி வெச்சுட்டு அவுங்களுக்கு மட்டு அந்த சுடு தண்ணியே நம்ம சுட சுடவே இல்ல அது வந்து கொதிக்க வெச்சு ஆற வெச்சு குடுக்குணு அந்த தண்ணியே அவுங்க குடிச்சிட்டே வந்தா அந்த தண்ணில நம்ம இருக்குற பாக்டீரியா கூட கொஞ்சோ கம்மி பண்ணா அந்த சுடு தண்ணி உள்ள போய் நம்ம ஒடம்புல கொஞ்சோ ஃபைட் பண்ணு நல்லா தண்ணி குடிக்க வெக்கணு ரொம்ப சோர்வா இருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணணுனா அந்த ஓ ஆர் எஸ் இன்னு பவுடர் கடைக்குது அது இல்லன்னா குளுகாண்டின் சொல்லி அந்த குளுக்கோஸ் பவுடர்லா கடைக்குதுல்ல அதெல்லா நம்ம வந்து தண்ணிக்கு பதிலா அது தண்ணில கொஞ்சோ கழ்ந்து அவுங்களுக்கு குடிச்சுட்டே இருன் சொன்னா அவுங்க என்ன பண்ணுவாங்க இது ஜூஸுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஸ் மாதிரி கொஞ்சோ கொஞ்சமா குடிச்சுட்டே இருப்பாங்க குடிச்சிட்டே இருந்தா அவுங்க ஒடம்புல வந்து அந்த நீர் சக்தி வந்து கொஞ்சோ அதிகமாகு ஒடம்பு வெப்போலா வெளில வரு சளிலா அவுங்களுக்கு என்ன ஆகுனா சுடுதண்ணியே அவுங்க குடிக்கிற காரணத்தால சுடுதண்ணி வந்து கொஞ்சோ அந்த சளிலா கொஞ்சோ இது மெல்ட் பண்ணி அந்த டாய்லெட் வழியாவே வந்துரு எல்லாமே உங்களுக்கு
சேரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நா எ கொழ்ந்தைகளுக்கு ட்ரை பண்றே தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி வணக்கம் தோழி